ஹலோ
பண்றே
நானா சும்மாதா இருக்கே நீ என்ன பண்ற
நானூ சும்மாதான்டி இருக்கே
சாப்டியா
ஆ சாப்ட்ட நீ சாப்ட்டியா
ஆ சாப்ட்டெண்டி
என்ன சாப்ட்ட
நானா இங்க வந்து பிரியாணி
ஓ என்ன என்ன ஸ்பெஷலா இன்னைக்கு
இல்ல தம்பி ஊர்ல இருந்து வந்திருந்தான்ல அதனா
அப்டியா செரி வெறு பிரியாண் ணியா இப்ப சிக்கன் பிரியாணியா
சிக்கன் பிரியாணி பாயசம்
ஆ சேரி சேரி எங்க வீட்ல வெறு ஒயிட் ரைஸ்சு அப்றோ அம்மா தக் தக்காளி வணக்குனாங்க அப்ரோ எஃக் வந்திட்டு வேவச்சு அம்மா குடுத்தாங்க
சேரி சேரி
ப்ப எங்க இருக்க
நான் வீட்லதாமா
சேரி சேரி
நா இனி கெளம்பி கொஞ்ச ஹாஸ்பிட்டல் வரைக்கு போகணு
ஏ என்னாச்சு
இது மாமனார் கொஞ்ச ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அடிபட்ருச்சு
அய்யய்யோ என்னாச்சு
அது வண்டிலர்ந்துக் கீழ தவறி விழுந்துட்டாரு ஒரு ஒரு வண்டி எடைல போயிருச்சு
ஆ
அதுல தெரியாம வண்டி டயரு டச் ஆயீ கீழே தடுமாறி விழுந்துட்டாரு பேலன்ஸ் பத்தல
அச்சச்சோ
அதனால ஹாஸ் பிட்டல்ல சேத்திருக்காங்க
எதாச்சு அடிகீது பெருசா இல்ல
தலையில் ஒ கை கால்லல்லா எந்த அடியு இல்ல தலையில மட்டு தான் கொஞ்ச அடி அடி பலமா இருக்கு அப்டிங்கற மாரி சொன்னாங்க
ஸ்கேன் தா பண்ணி பாத்தாங்ளாமா
ஸ்கேன்லா பண்ணிட்டு ஒரு மேஜர் ஆப் ஆப்ரேஷன் பண்ணனு அப்டின்னு சொல்லிருக்காங்க
ஓ ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு பெருசா போச்ச அவ்ளோ பெரிய அடியா
ஆமா அது என்ன சொல்றது ரத்த கசிவு வந்து ரொம்ப காதுல அப்டியே போயிட்டே இருந்திருக்கு நிக்காம
ஓ அந்த பிரெயின் பக்கத்தாலையா இல்ல தலைலியா
தலையில தான் மா ப்ச் அந்த மூளையில ரத்தொ காது வழியா போகு போகும்ல
ஓ காதுலா ரத்தம் வந்துகிட்டே இருக்கா
ஆஹ் அத் ஒரு நாள் ஃபுல்லா நீக்காம போ போனதுனால அப்படியே உள்ள ஓரைஞ்சிருச்சாமா ரத்தம்
ஐய்யய்யோ அது ஆப்ரேஷன் பன்னிதான் எடுக்கணும் போயிட்டாங்களா
ஆஹ் ஆமா அதனால இப்போ அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்
ஆஹ்
அதனாதான் செரி போய் பார்துட்டு வரலாம் அப்படின்ட்டுதான் இனி தான் கிளம்பி ரெடியாயி போகணும்
செரி செரி தம்பியும் கெளம்பி வரானா சின்ன தம்பியும்
ஆமா அவனையும் தான் கூட்டிட்டு வரணும் அவனும் பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அதனால அப்டியே வந்துட்டு தான் செரி அங்க உங்க வீட்டுக்கும் வரலாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ட்டு சித்தப்பா சித்தி எல்லாம் பாத்துட்டு த்துட்டு வரலாம் அப்படின்ட்டுதான் செரி அப்படின்ட்டுதான் என்ன பண்ற எது பண்றேன்னு கேக்கலான்ட்டு கூப்டேன்
செரி செரி அவனுக்கு தம்பிக்கு எவ்வளோ எவ்வளவு நாள் லீவ் உட்டர்
அவனுக்கு இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சுல்ல
ஆமா
அதனால ஒரு மாசத்துக்கு லீவ் விட்டுட்டாங்க
கேஸ் ஸ்டடி
அதனால செரி கொண்டு வந்து உட்டா ஒரு ஒருவாரம் அங்க பாத்துக்க சொல்லிட்டு அது சித்தி சொல்லிட்டு வந்தா இப்படி பாத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் கலிச்சு வந்து கூப்டு வந்துக்கலாம்
எனக்கும் லீவு தான் நானும் இங்கதான் இருப்பேன்
செரி செரி அ அப்படின்னா பிரச்சன இல்ல
ஆமா ஆனா அச்சு கம்னே இருக்க மாட்டான் விளயாடிக்கிட்டே இருப்பான்
செரி செரி ஆமா அவன் சின்ன பையன் அப்புறம் என்ன பண்ணுவான்
உம் பொண்ணு கொஞ்சம் குரும்பு பண்ணுவான்
அவன் சொல்றத கேட்டம்னா ஆ கம்னு அமைதியா இருந்துக்குவா இல்ல அவ சொல்றதெல்லா நம்ம கேக்கலன்னா சேட்ட பண்ணுவா
ம் அவ இப்ப ஒன்னாவது போறானா இல்ல இப்பதா போ போறானா
இல்ல ஒன்னாவது முடிச்ட்டா நீ ரெண்டாவது போ போறா
ஓ ஒன்னாவது முடிச்சுட்டானா சேம் படிக்கிறானா
ஆ அதெல்லா நல்லா படிக்கிறா எந்த இதுலயு பிரச்சன கெடையாது எல்லாத்திலியு நூத்துக்கு நூறு தா எடுக்கறா கிளாஸ்லயே மொத ரேங்க் வாங்குறா
என்னா வால் மட்டுதா கொறைய மாட்டேங்கிது
வால் கொறைய மாட்டீங்கன்னா என்ன பண்றது அந்த அளவுக்கு கம்மனு அவெ சேட்ட பண்ணாலு படிக்கிறான்ல
ம் ம்
அதனால பிரச்சன கெடையாது இனி அடுத் பத்து வருஷத்துல இருந்துதா இந்த சாய்ங்காலோ அவெ டூசன் அனுப்புவாங்கல்ல
ஆமா
அந்த மாரி எங்கயாவது அனுப்பலான்ட்டு இருக்கறே
இந்த வயசுலயே எதுக்கு
அது அந்த மாரி அனுப்புனாதா கம்முன்னு போய் அங்க அமைதியா இருந்தானா கொஞ்சோ சேட்ட கம்மியாகு
ம் புரியுது ஆனா இப்பவே அனுப்புனீனா அவ மாற அங்கேயே இருந்து பழகிட்டனா அப்ப வந்து அங்கேயேதா போகு நெனைப்பான்ல அப்புறோ
அதெல்லா பிரச்சன கெடையாது அவனே போறன்னு தா சொல்லிட்டு இருக்கா
ஓ அவனே ம் ம்
ஆ அதனால நானு வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்தேன்னா சொல்லி் குடுக்க முடியாது
ஆமா
அதனால டூஷன் போனானா கம்முனு நா போயிட்டு லேட்டா தா வருவே ஒரு செவனோ ஏழு மணி எட்டு மணி ஆயிரு
ஓ அச்ச எத்த மணிக்கு வருவா சாயங்காலோ
அவெ நாலு மணிக்கு வருவா
ஓ சேரி சேரி
அதனாலதா சேரி ஆ டூஷன்ல வுட்டா கம்முன்னு இருந்துக்குவா பாட்டி வீட்டுல இருந்துட்டு அம்மா அம்மாவோடயு பாட்டியோட இருந்துட்டு
ம்
அங்கயே மேலயே டூஷன் எடுக்கறாங்க
ஆ
அப்புற அங்க அனுச்சு வுட்டுருவே
உங்க வீட்டு பக்கத்துல ரெண்டு பாப்பா அங்க டுவெல்த் படிக்கிதுதான அந்த பாப்பாக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சா
ஆ அவெ கூட ஆ ஒரு பாப்பா தான போது ஆ ரெண்டு பா ஆமா ஆமா ஆ ஆ ரெண்டு பேத்துக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு
அவிங்களும் வீட்டு்லதான இருப்பாங்க
ஆமா அவங்களும் வீட்டுலதான் இருக்காங்க அவங்க ஊருக்கு போவாங்க அ
ஓ செரி செரி அல்ல நான் லவ் நாளைக்கு வந்தப்ப அவங்க கூட வெளையாடிட்டு இருந்தான் ஆனால இது அ அத கூட வேளையாடுவாங்களோ அப்படின்னு நெனைச்சேன்
இல்ல விளையாடுவான் நேத்து சாய்ங்காலம் கூட போய் விளையாண்டு இருந்தான் அங்கத படுத்து தூங்குனா
ஆஹ்
அது இப்ப அது பிரச்சன கெடையாது அது இரு அதாவது சாயங்காலாம் இப்ப வந்துட்டு அவங்க கூட வெளையாடுறதெல்லாம் இப்ப பிரச்சனை கெடையாது அஹ் அஹ் ஆஹ் படிக்க இ இப்ப கொஞ்சம் நேரம் வெளையான் ஒரு அஞ்சு மணி அஞ்சுர வரையும் விளையாண்டாாலும் மெ அதுக்கப்புறம் போயி டியூஷன் போலாம்ல
ஆஹ்ஹ
அதுக்காக பாக்குறேன்
செர் செரி இனி எத்த மணி கெளம்ப போற மாமனார் பாக்கறதுக்கு
இனிமேதான் கெளம்பணும் இன்னும் ஒரு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும்
செரி செரி பஸ் அங்க வருதா
ஆஹ் பஸ் எல்லாம் பிரச்சன இல்ல
செர் செரி
அது டைமிங் பாத்து போயிட்டா நிக்க வேண்டிய அவசியம் இல்ல
உம் இல்ல அன்னைக்கு நாங்க வரும்போது பஸ்ஸெ கெடைக்கல ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்து வெயில் வேற என் நிக்கிறதுக்கும் ம்ச் எடவும் இல்ல வெயிலெ நின்ருந்தேன்
ஆஹ்ஹ இங்க வந்து கரெக்ட்டா அந்த நேரம் பாத்து போனோம்னா கரெக்ட்டா போய் புடிச்சுக்கலாம் டவுன் வண்டிய
ம்
இல்லன்னா நின்னுட்டே இருக்கணும் அரமண் நேரம்
உம் இப்பரு வந்து மாமனார் சேத்துறது பக்கம் வந்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இல்ல கவர்மெண்டட் ஹாஸ்பிட்டலா
அத நான் நார்மலா ஜி ஹச்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம்
ஓ செர் செரி
அது தலைலெங்கும் கொஞ்சம் பெரிய அடியா அதனால என்ன பண்றது இப்போ கண்டிப்பா ஓகே காப்பாத்துலாம் அப்படின்னா பரவால இது அப்படி சொல்ல முடியாதுங்கற மாதிரி ஒரு கண்டிஷனு
ஒரு ரெண்டு எடத்தமா சொல்றாங்களா
அதனால தான் செரி ஓக் கே
ஏன இங்கே ஆஹ்
பாாரத்துட்டு என்ன எதுன்னு சொல்லலாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் இல்ல கண்டிப்பா காப்பாத்திர்லாம் அப்படிங்கற ஒரு இது வந்து ஒரு ஹோக் குடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பெரிய பெரிய வெளியே கொண்டு போய் பாத்துக்கலாம் அது எனக்கு தெஞ்சு இங்கேயே நல்லாதான் பாக்குறாங்க
அப் அப்படியா சரி சரி எங்க பாட்டியும் அங்கதான் ஒரு டைம் வந்தாங்க சுகர் இருக்குன்ட்டு வந்தாங்க நல்லாதான் இது பண்ணாங்க
அங்க பிரச்சன இல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லாதான் பண்றாங்க ஆ ஓகே தான் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப வரைக்கும் நல்லா ஸ்டேபிளா பாத்துட்தா இருக்காங்க.
சேரி சேரி
பாக்லா.
ஏயோ நல்லதா நடக்கு.
ஹ்ம்
சேரி வந்தீங்ன்னா வீட்டுக்கு வாங்க வந்துட்டு அச்சுவ விட்டுட்டு போனா ஒரு வாரோ நானு சும்மாதா இருப்ப.
ஆ ஆ சேர் சேரி
ம் நீயுவா வந்துட்டு ஒர் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சு வா வீட்டுக்கு வா. ஏனா மாம்னார பாக்க வருவீல்ல அப்டியே வீட்டுக்கு வா.
ஆ சேர்ரி கண்டிப்பா வர. நானு என்ன சொல்றது ம்ச் ரெண் நாளக்கு ஒருக்கா வந்தாலு வேலைக்கு போயிட்டிருக்காங்கணா. அதனால காலேல போயிட்டு மர் எப்டியு ஆஃப்டனூன் குள்ள பர்மிஷன் கேட்டு தான வருவ. அதுனால ஆ ஆ இவ்ள நேரோ போய்ட்டு இவ்ளோ இந்த நேரத்துக்குள்ள வந்துருவ அப்படின் சொல்லிட்டுதா வருவ. அதனால வந்து பாக்க முடியாத். னு நெனைக்கிற பாக்குற முடிஞ்ச அளவு வர
ஏ அச்சு கூட்டுவரும் போது வா வரும்போது அப் ஆ வரும்போது ஸ்நாக்ஸ்ல்லா வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு போனா நல்லா ருக்கு
சேர்ரிங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு நீ அவன் சாப்பற்றக் காக நீ கேக்கல நீ சாப் பற்றக்காகதா எங்கிட்ட இப்ப வாங்கிட்டு வரசொ
இல்ல அப்ப அச்சு கேப்பான்ல ஏதாச்சு வேணு சாப்பட்றகு கேட்பான்ல அதுக் காகசேரிஓக்கே வரும்போது வாங்கிட்டு வந்தீனா அவனுக்கு சாப்ட்டுவா க அப்டியே கூட நாங்களு சாப்ட்டுபோ.
சேரி கண்டிப்பா வாங்கிட்டு வர. சேரி நா அப்ப போய் கெளம்பற. மணி ஆயி ச்சு நா வந்துட்டு கூப்பட்ற. வெக்கிற.
ம் சேரி ஓகே டாட்டா.
உம் தாடா